வணக்கோங்க நா நல்லா இருக் கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கேங்க சாப்டாச்சுங்ளா என்ன சமயல்
ஆ சாப்ட்டேங்க இன்னக்கி வந்து ஆனா நா கொஞ்சோ வெளியதாங்க சாப்ட்டே எனக்கு பரோ ட்டா சாப்டணு போலவே இருந்துச்சுங்க ஒரு வாரமா நானு எவ்ளவோ வந்து கண்ட்ரோ ல் பண்ற முயற்சி பண்றே ஆனா என்னால முடியலங்க அதனால இன்னக்கி வெளிய போய்ட்டு பரோட் டா வாங்கீட்டு வந்து சாப்ட்டேங்க
அப்டீங்களா ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய வெளிய சாப்ட கூடாதுன்ற மாரி கேள்விப்பட்றேங்க ஏன்னா நெறைய வந்து சுத்தோ இல்லாம சமைக்கிறாங்க அதனால நீங்களு வந்து பாத்து ஓ ஒரு சில கடைங்கள்ல மட்டு சாப்டுங்க எல்லா கடைங்களு சாப்டாதீங்க எ ந்த கடைல நல்லா செய்றாங்க தரமான்னு பாருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்துல யாருமே நம்மள வந்து நம்ப முடியலங்க சாப்டும் போது வெளிய போய்
கண்டிப்பாங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்கு முயற்சி பண்ணுவேங்க நம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணு நாம வந்து முயற்சி பண்ணணு தாக்கு புடிக்கணு அப்டீன் சொல்லீட்டு ஆனா ஒரு சில நேரத்துல எல்லார்க்குமே வந் வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்லங்க அதனால இன்னக்கி வந்து நா கொஞ்சோ வெளிய வாங்கி சாப் விட்டுட்டேங்க மோஸ்டா நா வெளிய வாங்கி ரொம்ப சாப்டமாட்டே வீட்லயே கூட வந்து தயிர் சாதமோ இல்ல தக்காளி சாதமோ கூட நா செஞ்சி வந்து சிம்பிளா எனக்கு தெரிஞ்சத நா செஞ்சி சா சமச்சி சாப்ட்டுக்குவே இல்லனா தோச செய்ஞ்சிட்டு தோச மேல வந்து வெள்ளம் தூவி நா சாப்டுவேங்க
சேரி சேரிங்க எப்பனா சாப்ட்டா பிரச்சன இல்லங்க ஆனா வந்து எப்பயுமே சாப்டும் போது அதே வந்து பிரச்சன கூட வருதுங்க இப்ப எங்களோட ஹஸ்பண்ட்டோட ரிலேஷன்ல ஒருத்தவங்கங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ம் அவங்க வீட்ல வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே கெடயாதுங்க ஆ என்னன்னா இந்த கொரானா டைம்ல வந்து அவுங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே அவுங்க அப்பா இறந்துட்டாங்க ஆ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவுங்க வந்து கண்டினியூஸா வந்து வெளியவே சாப்ட்டுருக்காங்கங்க இந்த நைட் டைம்லல்லா போய் வெளிய சாப்டுறது ரோட்டு கட இந்த கட அந்த கட அது வந்து நம்மோ அவுங்க வந்து கடைய பாத்து கூட சாப்டுறதுல்ல எங்கெல்லா டேஸ்ட்டா கெடைக்குமோ எல்லா இடத்துல சாப்பறதுனால இந்த மசாலால்லா வந்து பாத்தீங்கன்னா ம் நெறைய போடு வாங்கங்க அந்த ஆ ர்ட்டிபிஷ்யன் மசாலா அதெல்லா நம்ம எடுத்துக்க கூடாதுங்க கரம் மசாலாவோ இருக்கட்டு சிக்கன் மசாலாவா இருக்கட்டு எந்த மசாலாவா இருந்தாலு நம்ம வீட்லயே செஞ்சி சாப்டணு நம்மளுக் கு எதுவு ஆவாதுங்க இந்தந்த கலர் மை கலருக்காக நெறைய போடுவாங்க அதெல்லா சாப்ட்டு அவுங்களுக்கு வந்து ஏதோ லிவர் வந்து ஒரு கட்டிமாயி வந்துட்டு ம் அந்த கேன்சர் மாயி எதோ வந்துருச்சுங்க அத ஃபுல்லா அத ரிமூவ் பண்ணணுன்ற மாயி சொல்லிட்டாங்கங்க அப்பறமா ரிமூவ் பண்ணி அவ அந்த கேர்ளா சைட்ல அ எதோ ஒரு ஹாஸ்பட்டல்ல அத செரி பண்ணி அவ்ங்க ஆளே ஆல்ரெடி ஒள்ளியா இருப்பாங்க இன்னு ஒள்ளி ஆயிட்டாங்கங்க ம் இப்ப கொஞ்ச ஓரளவு பரவால்லங்க தேறி வராங்கங்க
எனக்குமே வெளிய சாப்ட்றதுனா ரொம்ப பயோந்தாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்லா வந்து என்னைக்காச்சு ஒரு நாள் தாங்க ஆசப்பட்டா சாப்புடுவே அப்டி இப்படின்தாங்க நானுமே இருப்பே ஆனா வந்து என்ன சொ அ பாத்தா எப்டி சொல்றது இப்பலா வந்து என்னைக்காச்சு ஒரு நாள் ஆச வந்துச்சுனா நா ம் சாப்ட்டுற்றேங்க
நீங்க என்ன பண்ணுங்க வெளிய சாப்ட தப்பில்ல ஆனா நீங்க பாருங்க எ இப்ப எனக்குமே வந்து பாத்தீங்னா ஒரு எடத்துல வந்து நானு இந்த இந்த கட்டி ரோல் வந்து வாங்கி சாப்ட்டங்க நல்லா டேஸ்ட்டா எம்மியா இருந்தது ஆனா வந்து பாத்தீங்னா அந்த கலர் வந்து அவ்வளோ ரெட் கலர்ல இருந்துச்சுங்க அது வந்து என்னனா ஒரு பாக்க வந்து அட்ராக்டிவ்வா இருக்கனாலதா அவ்ளோ கலர் போட்றாங்க அதோ அத வந்து நம்ம சாப்புட முடியாதுலங்க அப்ப வந்து எ கணவரு சொன்னாங்க இது வந்து டேஸ்ட்டா இ இருக்குதா ஆனா வந்து இதுல நெறைய கலர் போட்ற மாயி இருக்கு நம்ம இந்த கடைல சாப்டக் கூடாது அப்டின் சொல்லிட்டு அடுத்து நாங்க அந்த கடைல வாங் கற்தே கெடையாது அ எப்பவ்மே வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து ஒரு சில கடைங்கள்ல ந நல்லா பண்ணுவாங்க அந்த சமையல் பாக்கும்போதே தெரியு நம்மளுக்கு அந்த சும்மா வந்து அந்த நேச்சுரல் கலர்லே சாப்பாட குடுவாங்க சில பேர்லா என்ன பண்ணுவாங்கனா இந்த கலர் வரத்துக் க்காகவே அந்த பவ் கலர் பவ்ட்ரு போட்றது நெறைய மசாலா போட்றது நெறைய எ எண்ணெ எண்ணெய்ய போட்டு இது பண்றது இதெல்லா பண்ணுவாங்கங்க
கண்டிப்பாங்க நீங்க கர்ட்டா சொ சொல்றீங்க ஒரு சிலர்லா அப்டி தா பண்ணுவாங்க டேஸ்ட்டா இருக்கா நானுமே ஒரு சில எடத்துல வந்து ருசி இருக்க எடத்துல வந்து கண்டிப்பா எதனா கலந்துருப்பாங்கன்தா சொல்வாங்க நானுமே வந்து அ எல்லா எடமு வந்து பாத்து விசாரிச்சு ஒரு சில எடத்துல தா நானுமே சாப்புடுவே அப்டிதா நானுமே வந்து இருப்பே ஆனா இப்பலா வந்து என்ன சொல்றதுனா ஆச அதிகமாயிடுதுங்க ஆனா நீங்க சொல்ற மாரி இனிமேட்லா வெளிய சாப்டாம வீட்ல இருக்க பொருளே வச்சு சா சாப்புட்ணுனு நானு ஆசப்பட்றே கண்டிப்பா நானு சா சீக்கரமா சமைக்கவு கத்துக்குறேங்க
ஆமாமாங்க செரியா சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்னா நம்ம வயசுக்கு ஏத்த மாயி நம்மளுமே கொஞ்ச மாறிக்கெணுங்க ஏனா வந்து சின்ன வயசுலலா சொல்வாங்க இந்த வயசுல எது சாப்ட்டாலு கல்லயே கரச்சிடுவாங்க அப்டினா உங்களுக்கு எப்டியோ ஜீர்ணமாயிடு டு ஏனா அவ்ங்க கொ ஒடல் அ உடல்ல இருக்க எல்லா உறுப்புமே நல்லா வேல செய்யு நல்லா ஜீர்ண அந்தஸ் ஆகறதெல்லா நல்லாவே வேல செய்யு ஆனா இப்போ வந்து நம்ம பட் அந்த மாயி கெடையாதுங்க எல்லாமே ஸ்லோவா தாங்க வேல செய்யு முக்கியமா இந்த ஜீர்ணமாகறது வந்து ரொம்ப வந்து அ மெதுவாய்டுங்க அதனால நம்ம அதுக்கே த்தமாரிதான் சாப்புட்ணு அதனாலதாங்க வய்சானவங்கலா பாத்தீங்னா நைட் டைம்ல நெறைய எடுத்துக்க மாட்டாங்க ஒரு எட்டு மணிக்குள்ளவே டின்னர முடிக்கப் பாப்பாங்க சாப்ட்டாலு கொஞ்ச நடக்கணு எனக் ஜீர்ண ஆகாதமாயா இருக்குன் நெறைய சொல்லுவாங்கங்க அதுனால நம்ம கொஞ்ச வயசுக்குகேத் த்தமாய்யு சாப்புட்னோங்க
கண்டிப்பாங்க ஆமாங்க அதுக்காக தாங்க நானுமே வந்து பாருங்க இன்னைக்கு வந்து மத்யான சாப்ட்டுட்டு ஒரு பத்து நிம்ஷ நடந்தே நைட்டு நா சாப்ட்டுட்டு கிட்டத்தட்ட இருவது நிம்ஷ நடந்தங்க ஏனா ஒரு பயோ அ ஜீர்ணமாவாம போயிடுமோ இல்ல வயிற் வலிக்குமோ அப்டின் சொல்லிட்டு கொஞ்ச பயமா இருந்தது அதனாலே கொஞ்ச நேர நடந்துட்டு வந்துதாங்க நா படுத்தனே
ஆமாங்க இன்னொன்னு வந்து நம்ம எப்பமே ஒரு அசைவோ எடுத்துக்கு போது என்ன பண்ண ஒரு சீரக தண்ணி மரி குடிச்சின்னுங்க அப்பதா நம்ளுக்கு வந்து அந்த ஜீர்ணமாவுங்க நம்ம சுடு தண்ணி கூட குடிச் குலாங்க நானுமே வந்து பாத்தீங்னா ஃபஸ்டெல்லா இப்ப இந்த ரெடிமேடா சாலாலா நறைய விக்கிறாங்க அது வந்து என்ன பண்ணுவோனா சிக்கன்னா சிக்கன் மசாலா ரெடிமேடா விக்கிறாங்க அது வாங்கி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிருவோங்க டேஸ்டு நல்லாதா வரு மட்டன்னா மட்டன் மசாலா மீன் னா நல்லாதாங்க இருக்கு ஆனா வந்து பாத்தீங்னா னா நம்ளுக்கு தெரியாது நம்ம கண் கூட அத பாக்குறது இல்ல அதுல என்ன போட்டு அரைக்கிறாங்க அந்த கலர் வரத்துக்கு அந்த அந்த கிரேவி வந்து அந்த திக்னஸ் வர்றதுக்கு என்ன போட்டு அரைக்குறாங்கனே தெரிலங்க ஆனா விளம்பரத்துல பாத்தீங்னா ஆ இது வந்து ந சுத்தமான மிளகாய போட்டு அ எந்த கள்ளப்படமு இல்லாம நாங்க அரைச்சு தரோன்றாங்க ஆனா அத நம்ம நம்ப முடியாது அதுக்காகவே எனக்கு வந்து ஒரு பயோ ங்க எங்க ரிலேஷன்ல வந்து இந்த மாரி ஒரு விஷ்யம் கேள்விப்பட்டதொன எனக்கு வந்து என்னன்னா நானே வந்து சமைச்சிக்றே டேஸ்ட் இல்லனா கூட பரவால்ல எங்க கணவரு அதுதா அதா சொல்வாங்க வீட்ல இருக்றதே வறுத்து நீ அரச்சி செய்யி டேஸ்ட் முக்கியோ கடையாது கலர் முக்கியோ கடையாது எண்ணவயு கம்மியா ஊத்து எண்ண அதிகமா ஊத்னா கண்டிப்பா டேஸ்ட் வந்துருங்க
கண்டிப்பா நானுமே அப்டி தாங்க எப்டி சொல்றது அப்படின்னா மசாலாலா வந்து பேக்கெட்லலா நாங்க எதுமே யூஸ் பண்ண மாட்டோங்க வீட்ல நம்ம கையால வந்து அந்த சீர ம் போறது து மெளகு தண்ணி அதெல்லா போட்டு அரைச்சு நாங்களா தா வந்து செஞ்சு சாப்டுவோ அதுல வந்து அந்த ளவுக்கு காரொ உப்புல எல்லாமே கம்மியா தா இருக்கு இருந்தாலுமே இதுதா ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்லிட்டு நானுமே சாப்டுவேங்க ஆனா இப்ப வந்து வீட்டுக்கு அண்ணி வந்துருக்காங்க அவங்க பாத்து க அப்டினா ஃபுல்லா மசாலா தாங்க ஒவ்வொரு டபால எழுதி வச்சிருக்காங்கக மீன் வறு வலுக்கிது மசாலாக்கிது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் க்கிது அப்டின் சொல்ட்டு எல்லாத்தையு எழுதி வச்சு அப்டிதாங்க சமைச்சிட்ருக்காங்க அதெல்லா பாக்கும்போது பயமா இருக்குங்க அதனாலே நா இப்பல்லா எது அந்த வீட்ல செஞ்சா அந்த அளவுக்கு சாப்புறதே இல்லங்க
ஆமா இன்னொனு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோலங்க சாம்பார் பொடி அப்ரோ கொழம்பு மொளகாத்தூள் இதுதாங்க ரொம்ப வந்து நம்ம ரிபீட்டடா யூஸ் பண்ணுவோ இதுவுமே பாத்தீங்னா நா நா வந்து பாத்தீங்னா எனக்கு வந்து து இங்க காய வைக்க வெயில காய வைக்கலா பெருசா எடொ இல்லங்க ம் புறாவு இருக்கவே எல்லாமே வந்து களச்சு உட்ருமா அனால எங்க வீட்ல வந்து நல்லா மாடி வந்து பெரிசா இருக்குங்க எங்க அம்மா வந்து எனக்குமே சேத் து அரைச்சிருவாங்க கொழம்பு மெளகாத்தூளு அது ஒரு அளவு இருக்குங்க அ எப்டின்னா காஞ்ச மொளகா அப்றம் வந்து து மல்லி அதுக்கப்ரோ மஞ்சளு அந்த மாயி ந நறைய இன்கிரீயன்ஸ்லா போட்டு அந்த கொழம்பு மொளகாத்தூள் வந்து அரைப்பாங்க அரைக்குமோது எனக்குமே ஒரு பகுதி வந்து எடுத்துன் வந்து குடுத்துருவாங்க நா அததா யூஸ் பண்றே அன்றாடமா நம்ம கொழம்பு செய்யறத்துக்கு அந்த மாரிதாங்க நா பயன்படுத் த்திட்ருக்கே ஹி எங் மாமியார் பாத்தீங்னா மோ ம் மிளகாய் தனியா அரைப்பாங்க தனியா தனியா அரைப்பாங்க அவங்க அரைக்கமோது எனக்கு ஒரு ஒரு பாக்ஸ் குடுத்துருவாங்க ஒரு பாக்ஸ் குடுத்தாலே அது எனக்கு கு வந்து நானு கொழம்பு மொளகாய் தூளு இருக்கவே கே ரொம்ப எனக்கு காரமாயே வேணு அந்த மாரி பிரிஞ்சு சாதொ அந்த மாரில்லா செய்யம்போது அந்த தனி மிளகாய் தூள் போட்டுப்பே கொழம்பு கார கொழம்பு அந்த மாரி செய்யம்போது கொழம்பு மெளகாய் தூள் போட்டுப்பே இப்டிதாங்க நா சமைப்பனே
கண்டிப்பாங்க எல்லார் வீட்லயு இப்ப கல்யாணோ ஆயிட்டு பொயிட்டோ அப்டின்னா நம்ளுக்கு வேணுன்ற பொருள நம்ப வந்து நம் ப அம்மா வந்து அரச்சி குடுத்துறாங்க ஏ அப்டின்னா நமக்கு வந்து நம்ப அம்மாவோட சமையல் சாப்ட்டு சா ப்ட்டு பழகிட்டு வேற எங்கனா போய் நம்ப செஞ்ச அந்த மசாலா சாப்ட்டோனா நம்ளுக்கு அது ஒத் துக்க மாட்டேங்குது அதனால நம்ப வீட்டு நம்பளோட பாரம்பரியோ அந்த ருசி வரணுன்றதுக்காகவே நம்போ நம்ப வந்து எல்லாருமே வந்து அம்மா வீட்டு இருந்து எத்துனு வந்து சமச்சி அந்த ருசி இருந்தா நம் ப அம்மா நம்ப கூட இருக்க மாரியே நமக்கு வந்து தோணுங்க
ஆமா ஆமாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ப அம்மாங்கள் வந்து சில விஷயங்கள்லா வந்து நம்மளுக்காக கல்யாணத்துக்கு பிறகு வந்து எடுத்துன்னு வருவாங்க அவங்க வந்தாலே கட்டப்பையோட தா வரு வாங்க நம்ளுக்கு வந்து வீட்டுக்கு தேவையானது நம்ப எளிதா நம்ப சமையல முடிக்கறதுக் தேவையானதெல்லா எடுத்துன்னு வருவாங்க எனக்கெல்லா பாத்தீங்கன்னா புலியெல்லா எடுத்துன்னு ஒரு உருண்ட பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க சின்ன சின்னதா உருண்டை பண்ணி எடுத்துன்னு வந்துருவாங்க அந்த மாரி நெறையா இந்த மிளகாய் தூளு எடுத்துன்னு வரது கருவேபிள மரோ வந்து எங்க வீட்ல இருக்குங்க அதனால வந் உ இன்னோ ஒரு கவர் ஃபுல்லா கருவேபிள்ள எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க அது எனக்கு எங்க அம்மா வந்து போய் ரெண்டு வாரோ ஆகுதுங்க இன்னுமே அந்த எலைகள்லா அவ்ளோ ஃப்ரெஷா இருக்குங்க இதுவே நா வாங்கனேனா வெளிய வந்து ஒழுங்காவே வச் சிக்க மாட்டே இதுவா இருக்கு அவுங்க அப்டியே வந்து காயாத மாரி வந்து கிளீன் பண்ணி குடுத்துட்டு பொயிருவாங்க இன்னுமே அத யூஸ் பண்ணிட்ருக்கேங்க
கண்டிப்பாங்க எங்க வீட்ல கூட இன்னிக்கு பங்க்ஷன் இருக்கவே எங்க சொந்தக்காரங்கலா அவங்க செடியில இருக் க முருங்கக்காலா எடுத்துட்டு வந்தாங்க அவ்ளோ எடுத்துட்டு வந்ததுனால வேஸ்ட் பண்ணக்கூடாது அப் அப்டின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல வந்து எங்க அம்மா பக்கத்து வீட்ல இருக்கவங்ளுக்குலா எடுத்துட்டு போய் குடுத்தாங்கக ஏனா எப்பவுமே நம்ப சாப்பட்ற பொருள் வீண் பண்ணக்கூடாது அப்டின்றதுக்காக முருங்கக்கா வந்து ஒவ்வொரு வீட்டுக் கு வந்து ரெண் ரெண்ட கணக்கு போட்டு எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்தாங்கக அதெல்லா பாக்கும்போது நம்பளு வந்து து எல்லாருக்குமே குடுத்து ஒதவுணுன்ற ஒரு ஆ நல்ல எண்ணம் வருதுங்க
அவங்களா அந்த காலத்துல கஷ்ட்டபட்டு வந்துருப்பாங்கக ஒரு பொருளோட மதிப்பு ரொம்ப தெரிஞ்ச இருப்பாங்க அதனால தா அவங்க வந்து எல்லாருக்குமே குடுக்குறாங்க எங்க வீட்லயுமே அப்டிதாங்க எங்க அம்மா எந்த பொருளா இருந்தாலுமே ஏ அது வீணா போகக்கதுக்கு முன்னாடி யாருக்குனா குடுத் துனா அவங்க பயன்படுத்துவாங்க நம்பளே வச்சி வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பமே எதுவா இருந்தாலுமே பகுந்து குடுப்பாங்கக அத பாக்கும் போது எனக்குமே அக்கம் பக்கத்துல தா நம்ளு யாருக்குனா எதனா குடுக்கனு அப்டின்ற உணர்வு வந்து எனக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து க த்துகினேங்க
கண்டிப்பாங்க நீங்க நெறையா தகவல்கள் சொன்னீங்க ஆ ரொம்ப நன்றிங்க
ஆமாங்க நீங்களு நெறையா தகவல் பகிர்ந்துகினிங்க அடுத்த அழைப்புல நம்ப சந்திப்போங்க நன்றிங்க
நன்றி